ஹலோ என்னடி பண்ற
நீ என்ன பண்ற
நானு இந்தா பாப்பாவ தூங்க வச்சுட்ருக்கே
ம் அடியே
ஆ
பெரியவ
பெரியவ தூங்கிட்டா
ம்
சின்னவ வந்து பாலுக்கு எந்திருச்சாலா
ம்
அதனால அப்டியே சும்மா படுத்துருக்க ஆனா அப்டியே தட்டிக் குடுத்துட்ருக்க நீயி பாப்பா படுத்துட்டாளா
நா தூங்குற வரைக்கு அவ தூங்கமாட்டா
ஓ நீ படுத்தாதா அவ படுப்பாளா சேரி சேரி சேரி ஏதாது டூருக்கு அந்த மாரி எங்கயாது போலாமா
ஆமா ரொம்ப போனவாட்டியே டூருக்கு வாடி அப்டின்னதுக்கு வரலன்ட்ட நீயி
ஏ அப் அப்போ பாப்பாக்கு வேற ஊ சி போட்டு வந்திருந்தேனா அஞ்சு வயசு ஊசி போட்ருந்தேனா நை நைன்ட்டே இருந்தா வந்தாலு அவ என்ஜாய் பண்ணமாட் டாளா அதனால சேரி நீங்க போயிட்டு வாங்கன்ன சரி இந்த வார ஏதாது பிளான் பண்றீங்களான்னு கேக்கலான்னுதா கூப் ட்ட
இல்ல நீ மத்தவங்கக்கிட்ட கேக்கணு போனவாட்டி நாங்க பதினஞ்சு பேர் போனோ
ஆ
எங் சித்தி சித்தப்பா பாட்டி
ஆ
தம்பி அப்பற ஏ தங்கச்சி அவுங்கவுங்க ஃபேமிலி அவுங்கவுங்க ஃபேமிலி அப்ப நானு பாப்பா எல்லா போனோ பசங்கள்லா போனோ ம் நல்லா இருந்துச்சு தண்ணி வரும்ல ஃபால்ஸு
ஆ
அதல்லா பாத்துதா போனோ
ஓ
ஆ நல்லா ஜாலியா இருந்துச்சு
ஆ
அங்க அவுங்க வந்துட்டு மீன் சாப்பாடு சாப்பாடு மீன் கொழம்பு மீன் வறுவல் அந்த மாதிரி
ஓ அங்கயே குடுத்துட்டாங்களா
ஆ காசு கட்டணு ஒரு சாப்பாடு வந்துட்டு அம்பது ருவா மீன் கொழம்போட தருவாங்க
ஓ
அதாவுது கொழம்பு மீன் கொழம்புனா கொஞ்ச தண்ணி மாதிரி கேரளா ஸ்டைல் சாப்ட்ருக்யா மீன் கொழம்பு
ஆ
அந்த மாரி அந்த மாரி இருக்கு கொஞ்ச காரமா உப்பு கொஞ்ச போட்டு இருக்கு அவ்ளதா லை ட்டா சின்ன ஒரு மீன் போட்ருப்பாங்க தனியா மீன் வேணுனா நம்ம வாங்க்லா வறுத்த மீன்
ஓ ஊ பெரிய பையந்தா சாப்ட மாட்டானே மீனு
அவனுக்கு இங்கிருந்து போகும்போதே நாங்க பாதி வழில வண்டி நிறுத்தி பிரியாணி வாங்கிட்டே போய்ட்டோ
பாறே
ஆ ஆமா அவ சாப்ட மாட்டா மீனு ஆகாது அப்புற அங்க கொண்டு போயி பசியோட கூட்டுர முடியாதுல ஆனா போற வழிலயே ஒரு ஹோட்டல்ல நிறுத்தி பிரியாணி வாங்கிட்டுதா போனோ போய் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேர குளிச்சோ ஒரு அர மண் நேர ஒரு மண் நேர விளயாண்டோ ஃபஸ்டு போ இங்கிர்ந்து போம் போதே நாங்க வந்து ஒரு கோயிலுக் போய்ட்டோ கோவில் போய்ட்டு அங்க போய் சாமி கும்ட்டுட்டு நாங்க ஒரு பன்னெண்டு மணி இங்கிர்ந்து கெளம்பும்போது ஒரு ஏழு ஏழ்ற மணி இருக்கு அந்த கோவில் சொன்ன ப்ப அந்த கோவில்க்கு போம்போது பத்து மணி ஆயிடுச்சு பத்து பத்தரை அ போயி சாமியலா கும்ட்டுட்டு கீழ எறங்கி வந்து மறுபடியு பஸ் எடுத்து அந்த தண்ணி இருக்க எடத்துக்கு வரமோ பன்னெண்டு மணி ஆயிர்ச்சு அப்புற ஒரு ஒரு மணி ஒன்னே கால் வரைக்கு தண்ணில வெளையாண்ட்டு இருந்தோ
ஒரே ஜாலி தா அப்போ
ஆஹ நீ தா மிஸ் பண்ணிட்ட போக முடியாம
ஆ
வெளயாண்டுட்டு அப்ற போய் எதோ சாப்படு சாப்ட்ரலா அப்டினாங்க ஏனா கூட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு எல்லா லீவ் டைம் தான
ஆ ஆமா எல்லாருமே வந்திருப்பாங்கள
எல்லாரு வந்துருந்தாங்க அப்பற நறைய கூட்ட
ஆ
எல்லாரு ஒவ்வொரு எட புடிச்சு வச்சுட்டாங்க ஒரு பத்து பேரு இருவ வந்தவங்கள வந்து பத்து பேரு இருவது பேரு அந்த மாதிரி தா அந்த மார்தா ஒரு ஃபேமிலியா வரவங்க அவுங்கெல்லா ஒவ்வொரு எடமா வந்து புடிச்டாங் புடிச்சுட்டு ரௌண்ட் ரௌண்டா உக்காந்துக்டாங்க தண்ணிக்குள்ளயே
ஓ அப்பிடி தண்ணிக்குள்ளயே ஃபேமிலியோட உக்காந்துக்லாமா
ஆமா நல்லாருக்கு நீட்டா இருக்கு தண்ணி எல்லா நீட்டா இருக்கு ஓடற தண்ணிதா சூப்பரா இருந்துச்சு தண்ணி நல்லா க்ளியரா இருந்துச் சூப்பரா இருந்துச்சு வெளையாடறக்கு நல்லா ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன் இருந் ச்சு
அ கொழந்தைங்களா முன்னாடியே வெளையாண்டுக்டாங்ளா இல்ல உள்ள கூட்டிட்டு போய்ட்டிங்ளா
ல்ல கொழந்தைங்லா முன்னாடி அம்மா இருந்துச்சுல்ல அம்மா பாத்துக்டாங்க
ஓ சப்ப கொழந்தைங்ளா வெளாடலியா
ஆ கொழந்தைகள்லா முன்னாடி வெளையாண்டாங்க தண்ணி கமியா இருக்
ஆமாமா
அந்த எடத்துல வந்துட்டு தம்பிகிட்ட சொன்ன இவங்களல்லா வந்துட்டு து எத்தன ஒரு நாலு பேர் மட்டு அங்க வேண்டாங்க மத்தவங்க எல்லா வந்துட்டு கொஞ்சோ கொஞ்சோ தெரியட்டு சொல்லன்ன நாங்க போண எடத் நாங்க போய் வெளையாண்டு எடத்துக்கு வந்தாங்க
ஓ
இப்ப
அ பாப்பா வெள்ளாண்டாளா தண்ணில
வேண்டா
அ
அஆ அப்றோ சாப்ட்டோ சாப்பிட்டுட்டு ஒரு மறுபடிலியு ஒரு அர மணி நேரோ சாப்பறத்துக்கு டைமெடுத்துக்கிட்டோ அர மணி நேரோ அவுங்க மெதுவா உட்காந்து எல்ல மீனல்லா ரெடிப் பண்ணி குடுத்தாங்க
ஓ
வந்து ஒருத் அதாவது வந்து ஒரு அஞ்சு சாப்பாடுக்குள்ள அப்பிடின்னா அவங்க ரெடியா இருக்குமாம்மா நறைய வேண் நாங்க வந்து நாங்க போனது வந்துட்டு அந்த தனிக்கி பதினஞ்சு பேர் போனோ அதனால சாப்பாடு வந்து முன்னாடியே போதுன்னு சொன்னவங்களுக்கு நாங்க சொல்லி வெச்சுக்கு எங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்தாங்க அப்போ நாங்க சாப்ட்டுட்டு மீன் இது எல்லெல்லா சாப்ட்டு அப்புறோ மறுபடியு தண்ணி வந்து வெளண்டோ வெளாண்டு ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கு வெளாண்டோ
சேரி
அதுக்கப்புறோ மறுபடியு வந்து என்ன டிரஸல்லா மாத்திட்டு
ஆ
அப்றோ அங்கிருந்து எங்க போனோ ஆ அதா அதுக்குள்ளேயு ஒரு பார்க் இருக்கு கொழந்தைங்க உள்ள சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி
டவுரி நல்லா இருக்குமா அந்த மாதிரிதா இருந்துச்சு அப்புறோ அங்கெல்லா போயி வெளையாண்டு புள்ளைகளெல்லா உட்டு வெளையாட உட்டு எல்லா தூங்கி எல்லா வெளையாண்டாங்க அப்புறோ எல்லா நாங்கள்லா போட்டோல்லா எடுத்தோ
அ
அப்புறோ அந்த ஸ்கூலு ஜூஸு இதெல்லா வெச்சிருந்தாங்க அப்புறோ எ தங்கச்சி ஒருத்தி என்ன பண்ணா கூலுக்கு ஆசப்பட்டு இரநூத்தி அம்பது ரூபா ஜீப்ப வந்து அங்கே உட்டு வந்த்
அய்யயோ கம்மங்கூழு குடிக்கும் போதா
ஆமா இரநூத்தி ஐம்பது ரூபா ஜுப் ஜுப்பு வாங்கனா வாங்கி அது உள்ள வந்து கடை இருக்கு வெளியு கடை இருக்கு ரெண்டு பக்கோ கடை இருக்கு உள்ள ஜீப்புக்கு வாங்கி வெளியே வந்து கம்பங்கூல் கடையில வெச்சு குடிக்கும் போது டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி அங்க கம்பங்கூல் கட வண்டி மேல வெச்சவ மறந்துட்டு வந்துட்டா அப்டி
அப்புறோ அவ அழுகலையா பையே
வீட்டுக்கு வந்ததுக்கப்பறோ ரெண்ட் நாள் கழிச்சு தா தெரியு கமங்கடையில வச்சுட்டு வந்ட்டா தேடறாங்க தேடறாங்க அதுக்கப்புறோ என்னச் தேட்றாங்க
அவ சும்மாவே கத்துவானே ஒண்ணு கடைக்கலன்னா
ஐயோ ஆமா அவனுக்கு தெரியாதுல கண்ணு முன்னாடி இருந்து காணாம போச்சா தெரியு அவனுக்கு அங்கறந்தே இல்லை ல அதனால அவ வந்து அவ பெருசா தெரிஞ்சுக்கல
ஓ அதனால இல்லைன்னா அவ்ளோதா பஸ்ல அவ ஏறிருக்கவே மாட்டா ரகல பண்ணிருப்பா
ம் அதுதா
அ இவ பாப்பா என்ன வாங்கனா
பாப்பா வந்து அந்த கத மாரி இருக்குமுல்ல கத கத பலூன் பலூன்ல இருக்குல்ல அந்த மாரி வாங்னா
ஓ அன்னைக் ஒர் நா இதோ சுட்டி ஜாமனுமா எதோ கொண்டு வந்துற்தா அத அங்க வாங்கனதா
அ அது வந்து வேற எடத்ல வாங்னத் அது வந்து மாசானிம்மி கோயில்ல வாங்னது
ஓ
உம்
சேர் சேரி சேரி அதா கொண்டு வந்துர்ந்தா எவ பெரியவிட்ட வந்து காம்ச்சுட்டு வெளான்ட்ருந்தா அவ சின்னவ என்னங்குறா அந்த சப்பாத்தி ஊட்ற ஏர்டுடு குடுக்கவே மாட்டேங்கிறா அவ்ளுக்கு
உம்
அதேதா வேணு அப்டின் அவாட்ட
உஹம்
அடி இவட்ட இருக்குது அந்த வெளாட்டு ஜாம்னொ புதுசா இவ்ளோட்து பாக்கவு இதுதா வேணு அந்த இட்லி சட்டி அந்த ஸ்டவ்வலா வந்து
இன்னு நறைய ப்ளாஸ்டிக்ல அப்ற இந்த ரெட் க்லர் ப்ளாக் க்லர் இந்த மாரில இருக்குல்ல நறைய்ய கொச்ச கொச்ச கொச்ச கொச்ச கொச்ச கொச்ச கொச்சன்னு வெச்சிருந்தா நா என்ன பண்ணே அங்கி பலைய வீட்லேந்து நாங்க வீடு காலி பண்ணேல்ல காலி வன்னம்மோது எல்லாத்யு தூக்கி எரிந்துட்ட
ஒ ஒ
உம்
சேர் சேரி
உம்
சே அனா கொண்டு வந்துர்ந்தா நல்லார்ந்துது பாத்த ஏஐ ஐ இட்லி குண்டா இருந்தது ஒன்னு ரெண்டு தட்டு அப்ரொ ரெண்டு கரண்டி ஸடவ்வே பத்தீன்னா அப்டி என்னஸ் ஒரு சின்ன கின்னு மாரி அலகா இருந்துது பாப்பாக் வந்து வேற மாரி இருக்கு இந்த மார்ரு கது வேற மாயு வன இவ கொண்டு வந்தது நல்லாந்துது டிஃப்ரண்டா இஞ்சு அந்த ஸ்டவ்வே அதே பாத்துட்டு இவ்வ நெனச்ட்டானா கின்னோ நெனச்சிட்டா அது தவ்வுன் இல்லாம கின்னோங்குற மரி திளி போட்டு வெளாண்டுட்டு இருந்தா சின்னவ
அது நல்லார்ந்து ஸ்டவ்வு
ஏ தெரில தெருஞ்ச கென்ச்சுனா ஒனு வாங்கிட்வாடி அப்டின் சொல்லி இப்ப சின்னவ்ளுக்கு பெரியுவ்ளுக்குதா வாங்னனா ரெண்டு அடிச்சுக்குதுக வாங்குனா ரெண்டு வெதுக்கு ரெண்டு விதம்
அழுதுட்டேர்ந்தா கோயில்ல போனப்போ
அ
என்ன பண்ணுவ அப்டின்னுட்டு அவுங்க அப்பாவு வயில் குடுத்தாரா அன்னக்கி ஒருதொ கோய்லுக் போய்ட்டு வந்தாரு இதுக்கு போனர் ஐயப் மருத இதுக்கு ஐயப்பன் கோய்லுக்கு போயிட்டு வந்தார்ப்ப போயிட் வரமோது வாய்ன்ட் வந்து குட்த்தாரு அது ஒன்னு கி செட்டு அதல்லா வாய்ன்ட்டந் குத்தாரு அதல்லா வெச்சுதா இருந்தா நான எதுக்கு அதி மறுவ்டி வாங்காட்டி இருந்தெகமோ அப்பற இது வந்து சில்வர்லே இது கொண்டுந் காட்னா இது வேற மார்ருக்கு வேற மாருக் பத்தத நல்லார்ந்துச்சு சேரி விடு சேரி விடு வாங் கொடுத்தே
சேர் சேர்
உம்
சே அ நல்லான்ச்சு அவ் கொண்டு வந்துர்ந்தால அ சேர் நீ எதா வாங்னியா அங்க போயி உனக்கு
நா அங்க ஒன்னு வாங்ல அங்க
ஆ
வாங்க போ அப்புறம் கிப்பு ஹ
எடுத்தீங்களா இந்த டிரிப் போம்போது நீங்களா
சே
இல்ல இருக்கறத வச்ச மேனேஜ் பண்ணிட்டீங்க சரி நம்ம வந்து அடுத்தவ போகும்போது ஏதோ பிளான் பண்ணலா நான் அவர்ட கேக்குறே கேட்டு பாத்துட்டு உனக்கு நான் காலையில கூப்பிடறே பேசலா ஆ எத்தனை மணிக்கு போலா என்ன ஏதுன்னு சொல்லி சொல்றே
ஆ சரி
சொல்றே
ஆ
சரி அ